ஹலோ
அ வணக்கம் நல்லா தெளிவா கேக்குது
ஓகேங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ ஆமா இன்னைக்கு என்ன விசேஷமா போனது உங்களுக்கு
எப்பையு போல நார்மலா தாங்க போச்சு பெரிய விசேஷகள்லா ஒன்னு இல்ல மழையு மழ வர மாரியே வந்துட்டு மழை ஏமாத்திட்டுருக்கு அதனால பெருத்த ஏமாற்ற தா ஆமா நீங்க உங்களுக்கு அங்க நல்லா
அங்க நல்ல ஒரு இங்க பக்கத்துல பாத்தீங்ன்னா குற்றாலத்துல வந்து நல்ல ஒரு மழ இன்னைக்கு நல்ல கேரளா லொகேஷன் பாத்தீங்கனா கிளைமேட்டு ரொம்ப நல்லாருக்கு
ஓ சூப்பர் சூப்பரே
அம்மா அ இப்ப பாத்தீங்கனா கூட்டமு அந்தளவுக்கு இல்ல இன்னைக்கு செவ்வா கிழமைன்றதுனால கூட்ட அதிகமா இல்ல நல்லாருக்கு கிளை மேட்டு கிளைமேட்டு வேற நல்லாருக்கு இன்னொ நம்ம அங்க மெயின் அருவில வேல நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சோ அங்க குளிக்கிறதுக்கு தட பண்ணிருக்காங்க
ஓ சேரிங்க சேரிங்க
அதுவு இப்போ பாத்தீங்னா வெள்ளமு அதிகமா அங்க இன்னைக்கு வந்துருச்சு அதனால குளிக்கவு முடியாது ஆமா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு எது அங் குற்றால போன அனுபவ எதோ இருக்கா
குற்றாள முன்னாடி போனங்க அ குற்றாளத்துல எல்லா அருவிகளு போயி என்ஜாய் பண்ட்டு வந்து காலமெல்லா உண்டு அதெல்லா ரொம்ப முன்னாடி போனது இப்ப அதுக்கப்புற போ போய் இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு
ஓகேக
அது எப்டி சொ டுவ முன்னாடி இப்ப ஃபேமிலியோட டூராவு போயிருக்கோ பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரியு போயிருக்குது அதலா அந்த அப்ப முன்னாடி ரொம்ப எப்டி சொல்றது ஒரு இரண்டு வருஷொ ஆயிடுச்சு அதுக்கப்பறொம் போயி ரொம்ப கம்மிதா அதுக்கப்புறே பெருசா குற்றாலத்துக்கு போனதில்ல மத்தபடி இந்த கே கேரளால இந்த பாலருவி சொல்லுவாங்க அதுக்கப்புறொ இங்க மணிமுத்தாரு அ திருப்பரப்பூர் ஃபால்ஸு சோ இந்த மாரி இதுக்குதா போயிருக்கு குற்றாலொ வந்து போயி ரொம்ப நாளாயிட்ச்சு போனோன்டு ஒருக்க பிளான் போட்டுக்கிட்டுருக்கோ ஆனா எப்ப போக போறோன் தெரியல
நேரோ அமைய மாட்டேக்குது
ஆமா யாராச்சு ஒருத்த வந்தா இவெ வர மாட்டிக்கிறா அவெ வந்தா இவெ வர மாட்டிக்கிறான் சோ அந்த மாரி இருக்குது. என்னைக்கு பிளான் போட்டு போக போறோன் தெரியல
புரியுது புரியுது இப் என்னா உங்களுக்கு வார கடைசில போனா என்ன ப்ப கொஞ்சொ அதிகமா கூட்டோ அதிகமா இருக்கு ஆனா வார நாள்ல லீவ் போட்டு போனுனா அதுவு செரமமா இருக்கு
ஆமா
எப்பயுமே அங்க பாத்தீங்கன்னா சனி நாயர்ல வந்து கூட்டோ அதிகமா இருக்கு
கூட்டொ அதிகமா தெ ஆமா ஆமா
மா இப் ப்ப என்னன்னா அங்க சீசன் பழங்கள் வந்து நெறையா கெடைக்கு
ஆமா
சீசன் பழொ வந்து எக்கு தப்பா வருது நெறை ஏ வருது அங்க ஆமா நீங்க அங்க இது ம மேல செம்பவத்தோப்பு அருவின்னு ஒன்னு இருக்கு அங்கல்லா அதெல்லாம்
ஆ ஆ அங்கெல்லாம் போயிருக்றோ அதெல்லாம் போயிருக்றோ. ஆ சொல்லாம் ஐந்தருவி செண்பவத்தோப்பு தேன் அருவி பாலருவி எல்லாத்துக்கும் போயிருக்குது ஐந்தருவி சிற்றருவி ஆமா அது பசங்களா ல முன்னாடி அலேவ்டு இப்போ அவோவ்டு இல்லன்னு சொல்றாங்க தெர்ல
ஆமா ஆமா ஆமா ஆம்
முன்னாடி அவ பசங்களோட சேந்து ஜாலியா காலேஜ் படிக்கும் போது வந்து பசங்களா சேந்து வந்து ஒ ரு ஒரு எப்டி சொல்றது ஒரு ஏழெட்டு பேரு வந்து கேங்கா சேர்ந்து அப்டியே போனோ சரி சும்மா ஜாலியா போலாமே அப்டின் சொல்ட்டு அ ட்ரெயின் புடிச்சு போனோ அப்பம் போது போனது அ அதுக்கப்புறொ அது ஒரு ஒரே ஒரு டைம்தா போயிருக்கோ அது ரொம்ப எப்டி சொல்றது சும்மா வந்துட்டு பொழுதுபோலன் சொல்ட்டு மெயி மெயின் ஃபால்ஸ்ல வந்து குளிச் ச்ட்டு வந்தோ செரி பொழுதுபோலயேன் சொல்ட்டு அப்டியே என்ன பண்ணோ சும்மா பேசிட்டு சும்மா கொஞ் தூரோ நடந்துட்டு வருவோன் சொல்டு அப்டியே நடந்துட் டு போயிட்டு ஐந்தருவி பாதைக்கு எப்டி போனோனே தெர்ல பேசிக்கிட்டு நாங்காட்டுக்கு போயிட்டோ சோ அப்டியே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அப்டிதா அங்க போனது
ஓ நீங்க அங்க வந்து ஓ இப்ப நீங்க பசங்களா போவும்போது ஒரு அருவில இருந்து இன்னோரு அருவிக்கு போனா நடந்தே போயிருவீங்க இப்ப ஆ மெயின் அருவி இருக்குன்னா அங்கருந்து ஐந்தருவிக்கு நடந்த பஸ்லைலா போறதுல்லையே
ஆஹா நாங்க ப பஸ்லலா போறதுல்ல ஆக்சுவலி நாங்க அ அங்க போணுன் சொல்ட்டு ப்ளான் பண்ணல அப்டி நாங்க வாக்கிங்லே அப்டியே சும்மா கேஸ்வ்லா அப்டியே பேசிகிட்டே இருந்தோ ஒருத்தர வச்சே கலாய்ச்சிட்டு பசங்கெ அப்ட் அப்டியே பேசிக்கிட்டே போனோ அப்டியே போர போக்குல பாத்தா அப்டியே சும்மா நடப்போமே அப்டின் சொல்ட்டு து ஐந்தருவி பாறைகிட்ட அங்கதா நின்னுக்ட்டு இருந்தோ அப்டியே நடந்து அங்கே போயாச்சு சரி இவ்வளோ தூரோ வந்தாச் ந்த ஐந்தருவிக்கு போ போயிடுவோமே அப்டின் சொல்ட்டு அப்படி ஸ்ட்ரைட்டா நடந்தே போய்ட்டோ ஆமா அது பசங்களா பேசு சிக்கிட்டே போனதுனால ஒன்னு தோணல ஜாலியா அப்டி போய்டு ஜாலியாக அப்டியே வந்தாச்சு
உம் உங்களுக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கும்ன்றதுனால நடக்கறதுக்கு ஒண்ணு தோணாது
ஆமா வெயிலு கம்மி மேலு வந்து அவங்க பச்சை பசேனு நாங்க அப்ப கரெக்டா சீசன் அப்போ தா போயிருந்தோ ந்த இந்த டைம்தா போயிர்ந்தோ ஜூன் ஜூலை அந்த டைம்ல தா போயிர்ந்தோ தனால அப்ப பச்சைப்பசேர்ன்னுருந்ச்சு வெயில் லு கம்மியாந்தா நா அந்த சாரல் சீசன் டைம்லந்த சாரல் வருல்லையா அப்டியே அந்த சாரல்லயே அப்டி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ
புரியுது புரியுது புரியுது
அதுக்கப்புறோ ரொம்ப நாளியிப்போச்சு ஒவ்வொரு சீசனுக்கும் பிளான் போட்டுக்கிட்டுருக்கோ நாவொன்னு ஜாயத் லவ்வொன்னு செட்டாகாம அப்டியே தள்ளி போயிட்டேருக்கு
புரில அங்க ஒரு சித்திர சபன்னு ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாப் பழைய அந்தக் காலத்து இது ஆஹ் என்ன சொல்றது அஹ்ஹ அஹ்ப் அந்த காலத் து ஓவியங்கள்லா வரைஞ்சி வச்சிருப்பாங்க ரொம்போ அந்த காலத்து அஹ் பெயிண்டிங்ல்லா வச்சு வரஞ்சிருப்பாங்க அது இருக்கும் அங்க அங்கப் ஹோ ஆஹ் அது அது அங்க நல்லா இருக்கும் அங்க மோ இப்ப வர்ற யாரு அதெல்லா விரும்ப மாட்டறாங்க னா அது ஆதிகாலத்து இதுப் பழங்காலத்து அந்த ராஜா காலத்துல வரைஞ்ச அந்த ஓவியல்லாருக்கு
ஓ ஓகே ஓகே
சித்திர சபனே ஒண்ணு இருக்கு அந்த சபையில வந்து அவ்ளோ சித்திரோ வரஞ்சிருப் ப்பாங்க உங்களுக்கு அந்த பழங்காலத்துல வரஞ்சது உங்களுக்கு எப்டின்னா ஒர் ரு ஏ ஆயிரத் தி எட்நூறாம் நூற்றாண்டு எழ்நூறாம் நூற்றாண்டு அந்த மாதிரி ஆப் வேல இருந்து வரஞ்ச ஓவியம்லா அங்க இருக்கும் அந்த சித்திர சபையில இருக்கு ஏதா அது வந்து அவ்ளோ இது இப்ப யாரு அத விரும்பி போய் பாக்க மாட்றாங்க
ஆமா இப்ப எங்க பொழுதுபோக்கு அபபடி போயிச்சி என்டர்டெயின்மெண்ட்டு அப்டி தா இருக்காங்க சினிமா படோ பாடல் ரீலு இப்டிதா போது
ஆமா ஆமா ஆமா ஆமாம் மாம்மா பங்கு அது வந்து பாத்தீங்கனா னா ஆ ஆஹ் கரெக்ட்டா வந்து மெய்ன் அருவிக்கு எதிர்பக்கோ போகணு
ஓ ஓகே ஓகே
போகணு உள்ள போனீங்கன்னா தா வரும் ரோட்டுக்கு அந்த மெயின் ரோட்டுக்கு இந்த அந்த சைடு போனா மெய்ன்னறுவி வரும் அதுக்கு அஹ் அஹ் எதிர்பக்கோ போகணு நீங்க அஹ் போனீங்கன்னா அஹ் ஆஹ் உள்ளப் போகணு உள்ள உள்ள போகணு கிட்டத்தட்ட ஒரு அரக் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வந்துரும் உங்களுக்கு அது உள்ள போனீங்கனாலே அது வந்துரோ அங்கனுக்குள்ள பக்கத்துல அங்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க ஆமா ஹ இ டிக்கெட் வந்து பத்து ரூபாய் என்னமோதான் இருக்கு அங்க
ஓ சரி சரிங்க
ஆஹ் நல்லா இருக்கு ஆமா அதே மாதிரி இந்த இ து அத என்னது பாபனாசம் அகத்தியர் ப்ப
ஆ அங்க போயிருக்க ஆ அங்கல்லா போயிருக்கிறோ அகஸ்திரி ஃபால்ஸ்ல போயிட்டு அங்க டேமுக்கு மேல
ஆ மேல ஓ இந்த போட்டிங்லா போயிருக்கீங்களா
ட்டுக்கிறோ
பரவாயில்ல பரவாயில்ல அது நல்லாருக்கும் உங்களுக்கு அது மேல சூப்பரா இருக்கும்
ஆமா ஆமா
ஓ மேல
அது எப்டி சொல்றது பாபநாசத்துக்கு மட்டுமே தனியாக ஒரு ட்ரிப்பு போட்டோ அப்பம்போது அகஸ்திரி ஃபால்ஸ்
உங்களுக்கு அதுக்கே ஒரு நாள் ஆயிடுமே உங்களுக்கு
ஆமா நாங்க அதுக்கு பிளான் பண்ணிதா பஸ்ட்டு வந்து மொத வந்து ஃபேமிலியோட அப்டி போயிருந்தோ ஆ அப்டி பாக்கும் போதுதா கொஞ்ச நல்லா இருந்துச்சு செரி ஒரு க ஒன் டே ஃபுல்லாவே என்ஜாய் பண்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்லாமே அப்டினு சொல்ட்டு பசங்கள்லா சேந்து அப்டியே பிளான் போட்டு இந்த மாரி பிளேஸ் நல்லாருக்குண்டா னு சொல்லிட்டு அப்டியே நாங்க பசங்கள்லா சேந்து அந்த ஒன் டே ட்ரிப்பு மட்டு அங்க போட்டோ கால்லருந்து ஈவினி்ங் வரைக்கு ஃபுல்லாவே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோ நல்லா இருந்ச்சு எடமும் நல்லா இருந்ச்சு சூப்பரா இருந்ச்ச அந்த டேம்ல போட்டிங் போறதாகட்டு மேலே போற அனுபவ அது சூப்பரா இருந்துச்சு
அதுக்கு மேல அந்த அருவி உழுவு பாத்தீங் அந்த டேமுக்கு மேல ஒரு அருவி இருக்கும் அதுவு நடந்து போகலா ஆ ஆனா நடந்து போற பாத வந்து கொஞ்ச ஆ கடினமா இரு க்கு ஆனா அங்க நடந்து போக முடியு நடந் து போலா நல்லாதா இருக்கு அந்த அருவி உழுகுற எடத்தயு நம்ம பாக்கலா
அதா அதா அது ஊர்க்காரங்க அங்க லோக்கல்ல வந்துருந்தவுங்க சொன்னாங்க அங்க போறலா ஆனா அலோவ்டு இல்லன்னு சொல்லி அப்டிலா சொல்லிருந்தாங்க சோ அப்பம்போது தண்ணி கொஞ்ச நல்லா உழுந்ததுனால அலோவ்டு இல்லையா‌என்னன் தெரியல சோ அதனால அதா அதனால அலோவ்டு இல்ல சொல்லி சொல்லிட்டாங்க
ம் ம் ம் ம் புரியுது புரியுது புரியுது
அனா அந்த இதுமே தண்ணி நல்லா வந்துது அங்கயே நாங்க நல்லாதா இருந்துச்சு ஸோ அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல அங்க மேலயு நல்லா போய் குளிச் ட்டு கீழயு வந்து
கீழ வந்து உங்களுக்கு எப்பயுமே தண்ணி உழுந்துக்கிட்டேதா இருக்கு உங்களுக்கு வருஷ முழுசு உழுவு என்ன வெயில் காலத்துல பாத் ன்னா கொஞ்ச கம்மியா உழுகு அவ்ளோதான தவிர ம உங்களுக்கு அங்க வருஷ முழுசு உழுகுற ஒரே எடம்னா அங்கதா
அங்கதா அதா
ஆமா உங்களுக்கு கு குற்றாலத்துல பாத் குற்றாலத்துல கூட எப்பயுமே தண்ணி உழுகாது சீசன்தா உங்களுக்கு மித்த டயத்துல ப மித்த நேரத் துல பாத்தீங்கன்னா மெயின் அருவில மட்டு க கம்மியா உழுகு
ஆ ஆ
ஆனா அ அங்க அகத்தியர் ஃபால்ஸ்ல வந்து எ எப்பயுமே உழுகு உங்களுக்கு
ஓ ஓகே கே கே
எப்ப போனாலு குளிக்க முடியு அந்தளவுக்கு நல்லாருக்கும் ஆமா
ஓ செரி செரி செரி நாங்க அதுக்கு மேல போனதுல்ல அந்த கேரளா ல அந்த இந்த அருவி சொல்றாங்கல்ல அது பேர் என்ன பாலருவி அங்க இருந்துதான மெயின் ஃபால்ஸுக்கு குற்றாலத்துக்குலா தண்ணி வருது அங்கு ஒருக்க போலானு சொல்ட்டு பிளான் போட்டு நாங்க இங்கருந்து வே வேன் பிடிச்செல்லா ஒருக்க கெளம்பிட்டோ ஸோ போ போயிட்டோ அங்க அதாது அங்க எல்ல ரீச் ஆயிட்டோ ரீச் ஆயிட்டு அந்த ஃபால்ஸு பக்கத்துல என்னன்னா தண்ணி இதா இருக்குன்னு சொல்ட்டு அலோடு இல்லன்னு சொல்ட்டாங்க சொ அதனால ஏமாது போய் அப்டி திரும்பி வந்துட்டோம் ச் செரி திரும்பி வந்து என்ன பண்ணலானு சொல்லி பிளான் போடதா செரி அப்ப அ திருநெல் பக் வந்தாங்க அப்டின் சொல்ட்டுதா இங்க மணிமுத்தாரு கேள்விபட்டுருக்கீங்களா
ஆமா தெரியு தெரியு
அ அங்கப் போயி நல்லா என்ஜாய் பண்ணிட் இருந்தோ அந்த இடம் வந்து அங்கே சூப்பரா இருந்ச்சு அது வந்து இந்த பிரண் ச பிரிச்சான் சொல்ட்டு ஒரு கேம் இருக்கு பாத்ருக்கீங்களா
ஆமா ஆமா ஆமா ஆமா
ப்ளேஸ் அப்டியே அங்க அட்வெஞ் சூப்பரா இருச்சு அங்க ச் அந்த ப்ளேசு அந்த இடம் அந்த கேம்ல வர்ற அ இடங்கள்லா அப்படியே அந்த வடிவமைப்பு வந்து அப்படிே இருந்துச்
பரவாயில்லையே அ
அது அந்த அதுவு வந்து பார்டுட்டோட கட்டுப்பாட்டு தா போல அ ராணுவ பாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லா இருகங்கா உள்ள பிளாஸ் திக்கு இந்த மாதிரிலாம் அளவுடு இல்ல என்ன போற பாதைதா கொஞ்ச அந்த மழை அப்படின்றதுனால ஒத்தடி பாத மாரிதான் ஒரு வேன் தா போவும் ஒரு ஒன் சைடு தா வரும் ஸோ அந்த பாதைகள் பாத்து கேர்புல்லா போக வேண்டிருக்குது
ஆமா அவங்களுக்கு மேல போக போக கொஞ்சம் பாத்து கவனமாதான் போகணோ உங்களுக்கு மா மழ டயத்துல இப்ப சீசன்னாலே உங்களுக்கு அங்கங்க ஈரப்பதம் அதிகமா தா இரு இருக்கும் ஓரமா நடந்து போம்போது கொஞ்சம் பாத்து கவனத்தோட போறமாரி தா இருக்கும்
ஆமா ஆமா ஆமா
மிச்சபடிக்கு என்ன உங்களுக்கு மேல போகபோக வந்து உங்களுக்கு குரங்கு தொல்ல அதிகமா இருக்குமே
ஆமா குரங்குகள் நெறைய இருந்துச்சு அது முன்னாடியே போடு போட்டிருந்தாங்க அமைதி குரங்குகள் இருக்கு அப்டின்னு சொல்ட்டு அதுவொன்னும் பிரச்சனை இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா அத அது பாட்டுக்கு இருக்கு என்ன நம்ம பழங்கள் எடுத்துட்டு போனா நம்மளுக்கு பிரச்சனை
ஆமா ஆமா
போக விடாது
ஆமா
அப்படித்தானே இல்லாட்டி ப்ரீயா நம்ம பாட்டுக்கு ஜாலியா போய்ட்டு வரலா
ஆமா ஆமா ஏதாச்சும் அதுக்கு சாப்பாடு இந்த மாதிரி பசிச்சிரு எப்ட்னா ஒண்ணு வந்தா எல்லாமே வந்துரும் இப்ப அதனால கண்ணுக்கு தெரியாம கொண்டு போக வேண்டியதுதா பாத்துருச்சு அப்படி